உம் கேக்குதாடா
கேக்குது கேக்குது கேக்குது என்ன பண்ற மேட்ச் பாத்துட்டு இருக்கியா
இல்லடா சும்மாதான் இப்படியே படிச்சி ட்டுருக்க ஐயோ டி எம் டூ எம் என் ஆமா
எவ்ளோ ஸ்கோர் பாத்த கடைசியா
கடைசியா இது பாக்கும்போது ஆஹ் என்னடா இது ஸ்கோரே போட மாட்றான் இரு ஆஹ் சுத்துதே எம்பத்தி எட்டா
எம்பத்தெட்டு ஸ்கோர் போய்ட்டானுங்களா விக்கெட்டு
இல்லடா முட்டடா சுதர்ஷன்தா பொலந்துட்டுருக்கா கில்லு வந்து சும்மா நின்ருக்கா அடி சிக்ஸு சுதர்ஷ் னு வந்து முப்பத்தெட்டு பால் முப்பத் தி முப்பத்தொன்பது பால்ல ஆ எழுவத்தி ரெண்டா இப்ப கடைசி ஆமா எழுவத்தி ரண்டு
எழுவத்தி ரண்டு போய்ட்டா பரவால்ல அடி
ஏப் பறக்க உட்றாண்டா ஒம்போது ஓவர் தாண்டா முடிஞ்சிரு
ஒம்போது ஓவர்தா முடிஞ்சிருக்கு சோளோ அதுதா பாறே பண்ணண்டு ஓவர்ல செஞ்சுரி அடிச்சிருவா போல தெரிது
அதா
அதா ஒரு ஃபாம்ல இருக்கானுங்க இன்னிக்கு ஆர் சி பி ய முடிக்கணும்ன்ற ஒரு ம்ல இருக்கானுங்க
மா அவங்க வேற டேபிள் டாப்ல இருக்காங்க எப்டியும் நேத்து சி எஸ் கே வந்து பிப்த்து பிளேஸ்கு வந்துருச்சு
பரவால்லடா நல்ல ஒரு மேட்ச்னுதா சொல்ணு நல்ல பேட்டிங் வந்து எதிர்பார்த்த ஸ்கோர் வரல அதாவது பேட்டிங் வந்து கொ இன்னு கொஞ்ச ஹையஸ்ட்டு ஸ்கோர் வரணு அப்டிருந்த
ஆமா ஆமா ஏ இந் இந்த ஐ பி எல் ஃபுல்லாமே அப்படி தான்டா இருக்கு ஆனா பவுலிங் மாஸ்து மாஸ் பண்ட்டாங்க
பரவால்ல பயங்கரமா எல்லாத்தயுமே அப்டே முடிச்
அதுவு யா யாரா பெரு நூறு அஹமதுதா இல்ல இல்ல நூறு அஹமது அவனு நல்லா போட்டா அப்பற இன்னொருத்தரு இருந்த இருந்தானே அவ யாரு
ஹுசைன் ஹுசைன்
சமய போட்டோ
சாமையா போட்டா அவனோட ரியாகஷன் தாங்க ஒவ்வொரு விக்கெட்டு எடுத் க்கும்போது அவன ரியாக்சனே பயங்கரமா இருந்ச்சு மாஸ்கு இல்ல அவனோட கவுண்ட் பண்ணா ஒண்ணு ரெண்டு மூணுன்னு
ஆஹ் அதான் அதுவும் மெயினா அந்த திலக்வர்மா விக் கெட் தான் எல்லா கமண்டேட்டரில வேற பயமுறுத்திட்டு இருந்தாங்க போண டைம் சண்ட போட் போட்டனால தான் அப்படி பொலந்தா
அஅ
ஆ இப்போ வந்து திரும்பியும் ஓவர்டன் கூட சண்ட போட்டிருக்கா இ இனிதான் நல்லா அடிக்க போறேன்னு சொல்ட்டு ருந்தாங்க அவுட் எடுத்ததுனா விக்கெட் எடுத்துட்டா அப்பொறோ ஹுசைன்னு
நல்ல நல்லா விளையாண்டா
ஆமா
பரவால்ல நேத்து மேச் ஓகே இன்னிக்கு எப்டி போகுதுன்னு தெரியல நான் இன்னைக்கு பாக்ல சரி படிக்கலா அப்டின்ட்டு எடுத்து வச்சு உக்காந்துருக்கே
ஆ எனக்கு வேற இதாயிடுச்சுடா கோட்டாக்கு இது அ க்ளோஸ் பண்ண சொல்டோ எறிச்சலாவுது ஆமா நான் இன்னக்கு நைட் அப்பாட்ட சொல்லிறனு ட்ரான்ஸா அதிகமாயிருக்குரனால தாண்டா
டிரான்ஸாக்ஷன் அதிகமா இருக்குதான் வுங்க அப்
அதான் நைட்டு தான் சொல்ல போறே என்ன அசிங்கமாயிருக்கு என்ன சொல்றதுதா தெரில இதெல்லாம் தெரிஞ்ச அசிங்க இல்லடா ஓரே சேர்ந்துலா இல்ல ஒரு தனிய அக் கொந்தா
உன்னு ஓ அக்கொண்டு தானா அது
ஆமா
ஓகே
என்ன சொல்றதுனே தெர்ல ஆனா
டிரான்சாக்க்ஷன பாத்தாலே பிரச்சனை
ஆ நீ உனக்குன்ன நீயேலாம் ஒண்ணு சொல்லயாடா வீட்ல
இது ஓபன் பண்ணதே தெரியாதுடா
ஓ கோட்டாக்குல ஓப்பன் பண்ணதே தெரியாதா
ஆஹ்ஹ இது நான சும்மா நான் வந்து என்ன பண்ணேன் பேம்பி இருக்குல்ல அதுல சும்மா நானூ ரிஜிஸ்டர் பண்ணே ரெஜிஸ்டர் பண்ணுன அது என்ன பண்ணுச்சி ச்சி கொட்டாக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் ஆகிச்சு எனக்கு தெரியல இதுல பேம்ல ரெண்டாயரூவா அதுல சிப்ட் ஆகிச்சு
அப்படி அப்ப வீட்டுக்காடு வரும்லடா அந்த டைம்லயென்ன கொண்டுவா
நா
வீட்டுக்கு காடு வருல்லடா
வீட்டுக்கு காடு வந்ததான் எப்டியோ மேனேஜ் பண்ணிட்டேன்டா ஏதோ ஒரு கொரியரு ஃப்ரெண்டுதுன்னு சொல்ட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த காடு இப்பவந்து தேவ் இங்க இருக்கன்னா வந்து அந்த கோஸ்ட் போஸ்டல் இருக்குல்ல போஸ்டல் வந்து ஒருத்தங்ககிட்ட இருக்கு கார்டுவந்து ஒருத்தங்கிட்ட இருக்கு என்கிட்ட இப்ப அதோட இதே இல்ல இருக்கிறது எது டோட்டல் க்ளோஸ்டு ஓபன் பண்ணதும் தெரியாது க்ளோஸ் ஆனுதும் தெரியாது பிரச்சனை இல்ல
என் வீட்டுக்கு வந்துரும் வீட்டுக்கு வந்தா எனக்கு தெரியாது ஆஹ் எங்க அம்மா தான் மோஸ்ட் அந்த போஸ்ட் எல்லாம் வாங்குவாங்க அதனால நான் வந்து சொல்லாம ஓப்பன் பண்ணாலு மாட்டிப்ப அதனால நா சொல்லிருவ இன்னிக்கு
அஹா நீ என்ன பண்ணு அட்ரஸ் தான ஏதாவதுதொன்னு மாத்திவுட்டுரு
மாத்திவிட்ட எப்புட்றா இங்கதா இங்கதான்டா நா ஓபனே பண்ண போறே எஸ் பி ஐ ல இங்கேயே தா இருக்கு பக்கத்துல
அப்டி வரியா
ஆமா
சேரி பாரு எதையாதுதொன்னு சொல்லு பாத்துக்கலா
சேரி ஓகே
இப்ப நா ஒரு ரெண்டு கெஸ்டீன் பாத்திருக்க அதவேனா ரீக் கேல் பண்ணுவோமா பாத்த கோஷின்வேன்னா ரீக்கால் பண்ணுவோமா ஐ ஐயென்ன பாத்துருக்கேனா ஐஓடி என்னன்னு பாத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு லெவல்ஸ்னா என்னன்னு பாத்திருக்க அது வேணா ரீகால் பண்ணுவோமா
லெவல்ஸ் வேணா ஐ ஓ டி அப்புற மிஷின் டு மிஷின் அது படிப்போ
என்னாதுடா
அந்த ஐ ஓ டி அப்ளிகேஷன்ஸ்சு மிஷின் டு மிஷின் அப்ளிகேஷன்ஸ்சு ஐ ஓ இ அப்ளிகேஷன்ஸ் அதெ எல்லாம் படிப்போம்
அப்ளிகேஷன்ஸ் படிக்கலாங்கிறியா
ஆஹ் இல்லடா அந்த டிஃப்ரென்ஸ்டா
டிஃப்ரென்ஸா
மாடியூல் ஒன்லயே ஒன் பாயிண்ட் எயிட்ல இருக்கு
டிஃப்ரென்ஸ்ன்னு பாத்தன்னா வந்து அது எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கு அதாவது இப்ப எம் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஐ ஓ டி ங்கறது என்னதுன்னா வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது வந்து என்னதுனா ஒரு இன்டர்கனெக்டடு டிவைஸ் கம்யூனிகேட்டடு டூ த இண்டர்நெட் அதாவது ஒரு டிவைஸ் வந்து இன்டர்நெட்கூட வந்து கம்யூனிகேட்பண்றது தா வந்து அதோட ஒரு இது ஐ ஓ டினா என்ன என்பது அதுதான் ஒரு டிவைஸும் இன்டர்நெட்டும் எப்டி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கற ஐ ஓ டி அது வந்து என்னன்னா வந்து இ ன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்டர்நெட் பேஸ் கம்யூனிகேஷன் இது வந்து பாத்தன்னா நீ இண்டர்னெட் தான கம்யூனிகேட் ஆகுது அதனால வந்து வந்து இன்டர்நெட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் தான் இதுதோட கம்யூனிகேஷன் பாத்தனால்லா இன்டர்நெட் பேஸ்ட் கம்யூனிகேஷன்
ஆஹ்
ஓகேவா இது வந்து பாத்தன்னா எவ்ளோ ரேஞ்சுக்கு வேணாலும் போகும் எவ்ளோ ரேஞ்சுனா வந்து ஒரு மல்டிபிள் டுமைன வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் வைட் ரேஞ்ச் இது வந்து பெரிய ரேஞ்ச் வைட் ரேஞ்ச் ஆஃப் பப்ளிகேஷன் ஐ ஓ டி ங்கரந்த பத்தனா வைட் ரேஞ்சு அதோட ஸ்கோப் பாத்தின வந்து ஸ்கோப் பை சப்போட்டாங் வைட் ரேஞ்சு பெரிய ரேஞ்ச் அவ்வும் முக்கியமான ரேஞ்சு மல்டிபிள் டொமைன்ஸ வந்து நம்ம வந்து கனக்ட் பண்ணிக்கலாம்
ஓகே
ஓகேவா நான் ஏற்கனவே உங்கிட்ட சொன்ன மாரிதா என்னதுன்னா வ ந்து இதுல வந்து பாத்தீன்னா நெட் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சொன்னேன் இண்டர்நெட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சொன்னல்ல அது வந்து குளோ பல் லெவல்ல நடக்கும் கனெக்ட் டிவைசஸ் டு க்ளோபல் லெவல் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் வந்து எப்டினா குளோபல் லெவல கணக்ட் பண்ணி வைக்லாம் ஆனா வந்து இதோட இது எப் டினா வந்து இது எதை ஃபாலோ பண்ணும்னா நெட்ஒர்க் பேஸ்ட் கம்யூனிகேஷன் மாடல் தான் ஃபாலோ பண்ணும் இன்டர்நெட் தான் இன்டர்ரெட் என்னது நெட்வொர்க் தா அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதா மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலா
ம் ஓகே
இது நம்ம வந்து இது படிச்சோல லேயர்ஸ் லேயர்ஸ் ஒன்று இருக்கு ஐ ஓ டி லேயர்ஸ் ஒன்று இருக்கு. அதுல என்னென லேயர்ஸ் அப்படின்னா வந்து பர்சப்ஷனு, நெட்வெர்க்கு, ப்ராசஸிங்கு, அண்டு அப்ளிகேஷன் லேயர் அப்படின்ட்டு இருக்கு.
ஓகே அ
அதாவது ஒரு நாலு லேயர்ஸ் இருக்கு நீ பாத்தீனா உனக்கே தெரியோ லேயர்ஸ் பாத்துருப்ப
அ
பெர்சப்ஷன் லேயர்ற்னு இருக்கு நெட்வொர்க் லேயர்ன்று இருக்கு. ப்ராசஸிங் லேயர்னு இருக்கு. ப்ராஸசிங் லேயர்னு இருக்கு. அதுக்கப்புறோ அப்ளிகேஷன் லேயர்ஸ்ன்று இருக்கு இந்த லேயர்ஸ்லா வந்து ஃபாலோ பண்றது வந்து இது ஐயோட்டி எப்படி எழுதுலானு பாத்தீனா ஐயோ தி ஃபாலோஸ் தி லேயர் ஆர்கிடெக்டர் கன்சிஸ்ட் ஆஃப்னு போட்டுட்டு அந்த ஒரு நாலு லேயரையும் நம்ம எழுதிக்கலா பர்செல்ப் பங்க்ஷன் லேயரு, நெட்வொர்க் லேயரு,, ப்ராசசிங் லேயரு, அப்ளிகேஷன்‌ லேயரு எல்லாமே எழுதிக்கலா
ம்
ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து என்னனென்ன டெக்னாலஜி இதான் யூஸ் ஒர்க் பண்ணுவோ அப்படின்னு சொல்லி எழுதலா. என்னென்ன டெக்னாலஜினால் வைஃபை, ப்ளூடூத்து, எம்கயூடடிகீனு ஒன்றிருக்கு ஹச் டி டீ பீனு இருக்கு. இது வந்து இன்ட்டர்னெட்னால இன்டரனெட் மூலியமா தானே யூஸ் பண்றோ அதனால வந்து எப்படி வந்த வெப்சைட்டு ஹெச் டி பி பி‌ அதுக்கப்புறோ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அதெல்லாமே இருக்கு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இது வந்து எப்படீன்னா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல அது வந்து ஹேண்டில் பண்ணோ ஏன்னா நீ லெவல்ஸ்ல பாத்த அப்படின்னா உனக்கு வந்து கடைசிய வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா டேட்டா அப்படின்ற ஒன்னு நீ பாத்திருப்ப. லெவல் சிக்ஸ்லயு பாத்திருப்ப, லெவல் த்ரீலயு பாத்திருப்ப. லார்ஜ் அமௌன்ட் ஆஃப் டேட்டா வந்து அக்சப்ட் ஆகோ அப்படின்னு
ஓகே
எல்லாமே நம்ம என்னென்னெல்லா படிக்கறோமோ அது எல்லாமே ஐ ஓ டி ல தூக்கி போட்டு எழுதுறதுதா வந்து ஐ ஓ டி
அ
ஓகேவா
அப்புறோ இந்த ஐ ஓ டி ல வந்து டிவைஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ சென்சாரு
உம் சாஃப்ட்வேரு. இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தனா வந்து நம்ம எல்ஸ் ஃபர்ஸ்ட்லையே பா பாத்தோம்ல்ல அந்த ஸ்மார்ட் ‌போமு ஹெல்த் கேர் சிஸ்டமு அக்ரிகல்ச்சரு ச் அது என்ன என்னல்லாம் வந்து நம்ம டிவைஸ் எல்லாம் பண்ணிருக்கமோ அதுதான்
ஆஹ்
இதுதான் வந்து மெயின் ஐயோட்டியே இப்ப யம் இப்ப யம் டு எம்னு பாத்தனா வந்து மிஷின் டு மிஷின்னு அது வந்து பயங்கரமா இருக்கும் அது இல்லாம வந்து ஐயோ இ னு பார்த்தனா வந்து இன் இன்டர்னட் ஆஃப் எவ்ரிதிங்கு அது என் அது பாத்தனா எல்லாமே இருக்கறது எல்லாம் இது வந்து பாத்தன்னா வந்து ஐயோ டிங்கறதுனா நீ வந்து கம்யூனிகேட் பண்றது எது எது மட்டும் கம்யூனிக் பண்ணறனா டிவைஸ் இன்டர்நெட் மட்டும் தான் கம்யூனிகட் பண்ணுவ ஆனா ஐயோனா எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்து டீல் பண்றதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் எவ்ரிதிங் ஓகேவா இப்ப நீ ஐயோடி மட்டும் தெளிவா பாரு ஓகே
அதுக்கப்பறம் நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன் ம் படிச்சுட்டு அப்பறம் படிப்போம் ஓகேடா ம் பாய்டா